ஆ வணக்கம் தோழி ம் வணக்கம்ப்பா எப்டிருக்கீங்க
ஆ நாங்க நல்லாருக்கோ தோழி நீங்க நல்லாருக்கீங்களா
ஆ நா நல்லாருக்கேம்ப்பா அப்றோ இப்ப ஃபுல்லா திருவிழா சீசனாருக்கு ஆமா ஆ அப்போ எங்கூர் திருவிழா பத் த்தி சிறப்பெல்லா உங்ககிட்ட நா ஷேர் பண்றே எப்டி இருக்குன்னு சொல்றேங்க
பசங்களுக்கு திருவிழாலா போய் காட்டணு நெனச்சிட்ருக்கே உங்க ஊர் தி திருவிழா பத் த்தி சிறப்பெல்லா சொல்லுங்க ஆ அதா அவுங்களுக்கு நா எடுத்து சொல்றே தோழி
ம் கண்டிப்பாப்பா எங்க ஊருது வந்து கங்கையம்மன் திருவிழான் சொல்லுவாங்க அது மோஸ்ட்டா அந்த கங்கையம்மன் திருவிழா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் லீவே விடுவாங்க அந்த அந்த டிஸ்ட்ரிக் மட்டு குறிப்பிட்ட அந்த டிஸ்டிக் மட்டு அ கவர்மெண்ட் ஹாலிடேவே விடுவாங்க ஏன்னா அப்டி ஒரு கூட்டோ தெரண்டிட்டு வருவோ அந்த அம்மன பாக்குறதுகு ரொம்ப ஷக்தி வாய்ந்த அம்மன் பா அது அ என்ன விஷோ என்ன அந்த திருவிழாவோட இது என் என்னன்னா சாமி வந்து து அவுங்க ஒரு நாள் வந்து மாமியார் வீட்டுக்கு போய்ட்டு வர்றதுதா ஒரு நாள் அவுங்க அம்மா வீட்லருந்து மாமியார் வீட்டுக்கு போய்ட்டு வருவாங்க அந்த சிறுசுன் சொல்வாங்க திரசுன்டு தல மட்டுருக்கு அத மட்டு கூட் எடுத்துட்டு போய்ட்டு தாய் வீட்லருந்து மாமியார் வீட்டுக்கு காலைல புறப் போடு அப்றோ அந்த ஒரு நாள் இருந்துட்டு சாய்ந்தரோ அங் இருந்து மறுபடியு அம்மா வீட்டுக்கு வந்துரு அது எப்டி வருது அந்த மொகத் தோட அமைப்பு எப்டிருக்கு ரியாக்சன்ஸ் எப்டிருக்கு அம்மா வீட்டுக்கு போகுபோது அது மொகத் தோட அழகு எப்டிருக்கு கோவமா இருக்குமா சிரிச் ச்சுட்டு இருக்குமன்றதுதா இதுல இருக்கிற ஒரு இதுவே அ அது ஆமா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா காலைல விடிய காலைல எடுத்துருவாங்க அமா எங்க அம்மா வீட்லருந்து மாமியார் வீட்டுக்கு போறதுக்கு நல்லா அந்த பத்து ஊரு சேந்து செலப்ரேட் பண்றதுனால இத வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு பக்கத்துல அது கொஞ்சோ கொஞ்சோ சின்ன சின்ன ஊர்லயு சேம் இதே மாரி ப்ரொஸ்யுஜர் தா பண்ணுவாங்க ஆனா ரொம்பப் பேர் வாய்ந்தது எங்கனாக்கா இந்த இந்த அம்மந்துதா கொஞ்சோ ன் எல்லாருக்குமேத் தெரியு நீங் யூட் டியூப்ல போட்டீங்னாக் கூட இந்த அம்மனோட சிறப்ப அப்டே சொல்லுவாங்க அப்போ இவுங்க என்னப் பண்வாங்கக் காலைல இவுங்க மாமியாருகு ச்சு அம்மா வீட்லந்து மாமியார் வீட்டுக் போம்போது அவ் அவ்ளோ ஆக்ரோஷமா போவும்ப்பா ஃபேஸு அவ்ளோ சீக்ரோம் போய்டாது சண்டித்தனம் பண்ணினு ஒரு எதாது ஒரு ஒருட் ஒரு இது வந்துட்டேருக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் எதாவது குடுக்கும் மக் க்கள்கு ஒடம்புனில இதப் பண்ற மாரி எதாது ஒன்னுருக்கு அப்டி ஒரு இது அலக்கடிச்சிட்டுத்தா அது அம்மா அவுங்ள மாமியார் வீட்லப் போய் ஒக்காரு அதே ஈவினிங் பாத்தீங்கனா எப்டி இருக்குன்னாக்கா அவ்ளோ மொகத்ல அவ்ளோ ஜாலியாருக்கு அத் போம்மோதே அப் அப்டி ஒரு சந்தோஷமா இருக்கு அ கரெக்ட்டா அந்த சாமி வெளிய வருதுன்னாக் கண்டிப்பா ஒரு மழப் பெய்யும்பா
ஓ
அஸ் அந்த இதுலந்து மூலஸ்தானத்லந்து சாமி வெளியக் கொண்டு வராங்கன்னாலே ஆ மழப் பொழியு அப்பயே அங்க இருக்கிறவுங்க எல்லாருமேச் வங்க வந்துட்டு அ அப்பவே
சொல்லுவி
ஆ எத்தன எத்தன நாள் நடக்குந் தோழி இந்தத் திருவிழா
இது வந்து எப்புடின்னா அ ஒரு ஒரு மாசோ இருக்கும்ப்பா ஒரு மாசோ எப்டின்னா திருவிழான்னமோவ் ஓ மூன் நாள் திருவிழாதா ஆனா அந்த ஒரு மாசமு எப்டி இருக்குன்னா அந்த அந்தக் கொம்பு நட்றது அந்தப் ப்ரோசீஜரல்லா இருக்குந் தெரியுங்ளா கங்கணங் கட்றது காப்புக் கட்றது அதெல்லாமே நடக்கு அந்த ஒரு மாசத்ல வந்துட்டு எல்லாரு நாள்லயுமே ஒரே நாள்ல கரெக்ட் ட்டாப் போயிட்டு பொங்கல் வெக்க முடியாது கூழ் ஊத்த முடியாதுல்ல சோ அதனா இல்ல அந்த வெள்ளிக்கெழம எல்லா நாளுமே நல்ல நாள்தா அந்த அம்மனுக்கு பொறுத்த வரைக்கு அந்த ப எல்லாருமே என்னப் பண்வாங்க கூழ் வந்து எப் போ அவுங்ள்க் முடியுதோ அப்போ வந்து ஊத்திட்டு போய்டுவாங்க மோஸ்டா இந்தத் திருவிழா வந்து இப்ப சப்போஸ் ஞாயித்துக்கெழம வருதுன்னா அதுக்கு முன்னாடி வர அவ் மு மு ஆ முன்னாடி வர ரெண்டு வெள்ளிக்கெழமயு செவ்வாகெழம்லியுப் பாத்தீங்னா ரொம்ப பிஸியாருக்கு ரொம்பவே பிஸியாருக்கு அன்னதான சாப்பாடெல்லாந் கொறைவே இருக்காது நீங்க அந்த அந்தத் அந்த ஊர்ல நீங்க எந்தத் தெரு எந்த மூலைலப் போனாலு செரி அந்த மூனு நாளுக்கு சாப்பாடு வந்துட்டு ஒன்னுங்ள வேண்டி வேண்டி கூப்ட்டு குடுப்பாங்க மோஸ்ட்டா எல் எல்லா ஊர்லியுத் திருவிழாக் கட எத்தன் நாள் இருக்கு ஒரு நாள் இருக்கு ரெண் நாள் இருக்கு இல்லனா ஒரு வாரங் கூட வெச்சு கோங்ளே மோஸ்ட்டா ஒரு நாள் ரெண் நாள் மூன் நாள் அப்டிதா இருக்குமேத் தவர ஆனா இந்த ஊர்த் திருவிழா மட்டுந் திருவிழாக் கட வந்து மாசக் கணக்ல இருக்கும்பா மாசக் கணக்ல இருக்கு
அ திருவிழாங்கம் போது இந்த ரா ராட்டினம் அந்த மாரியு இருக்கு அதெல்லா இந்த காலத்து பசங் பசங்க ரொம்ப பாத்தது இல்லல்ல நம் வந்து ஒரு வெளியூர் கூட்டிட்டு போயி அதுல தீம்பார்க்ல கூட்டிட்டு போறது பதிலா இந்த மாரி பழைய காலத்து ராட்டினம் அந்த குதிர ராட்டினம் அ அதெல்லா நம்ம கொழந்தைங்களுக்கு காட்டலா
காட்டலா அது எல்லாமே இருக்கும் இந்த இதுல வந்துட்டு எல்லாமே இருக்குங்க எல்லா பெசிலிட்டிஸ்சும் இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் பசங்க எல்லா வந்தாங்கனாக்கா பொறந்த கை கொழந்தைய தூக்கிட்டு வருவாங்க தெரியுங்களா அந்த காலயில அதா சொன்னல்ல அந்த சிறுசு வந்து இப்டி எடுத்துட்டு போவாங்கன்ட்டு ஒரு ஒ அஞ்சு கொட அந்த சாமி போறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு கொட பின்னாடி ஒரு அஞ்சு கொட வரும் அந்த மொகத்த மட்டும்தா இப்டி எடுத்துட்டு வருவாங்க அத பாக்கற்துக்கு நீங்க மக்கள பாக்கணுமே அவ்ளோ கூட்டம் இருக்கும்ப்பா கொஞ்சோ கூட இப்டி திரும்ப முடியாது நகர முடியாது ஆனா ஒன்ஸ் அந்த சாமி கரெக்ட்டா போய் அங்க போய் அதோட மூலஸ்தனத்துல ஒக்காந்துச்சுன்னா அந்த ரோட்ல நீங்க ஒரு ஈக்காக்கா பாக்க முடியாது அவ்ளோ ஃபிரீயாயிடும் இப்பயாடா இங்க திருவிழா நடந்துச்சு ன்ற மாரி உங்குலுக்கு இருக்கும் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா எல்லாரும் நார்மல் ரொட்டீன்கு போய்டுவாங்க ஓ அந்த கடக்காரங்க இந்த பெரிய பெரிய கட வச்சிட்டுருக்குறவங்கல்லா அன்னதானம்லா குடுப்பாங்க மோஸ்ட்லி நைட்ல அன்னிக் நைட்டோட நைட்டே அத டக்குன்னு எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு அடுத்த நாள் எ எப்படி யூஸ்வலா இருக்கும் அந்த ரோடுங்க அந்த மாரி இருக்கும் ஆனா அந்த சாமி பாக் க்ற நா பர்ஸ்னலா ஃபீல் பண்ணது அந்த சாமியை பாக்குறதுக்கு நா கோயிலுக்கு போறோம்னா எனக்கு அந்த உடம்புலி இருக்காது எதுவுமே இருக்காது கிளைமேட் கூட வெயில் அடிக்காதுப்பா ஒரு மாரி நல்லா இருக்கும் கிளைமேட் கூட
ஆ
நல்ல மக்களை வந்துட்டு எப்படி சொல்ற தாராளமா வந்து பாத்துட்டு போன்ற மாதிரி எல்லாம் கூட ஃபீல் ஆகும் ஆ வாங்க வரவங்க என்ன பார்க்க வரவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு கஷ்ட நஷ்டமும் இருக்கக் கூடாது வயிறு நிறைய சாப்பிட்டு தா போ போணுன்ற மாரி இருக்கும் அந்த சாமி எந்த ஊர்ல இருந்து நீங்க எப்டினாலும் வாங்கல எப்டின்னா வாங்கல வயிர் ஃபில் பண்ணிட்டு தான் நீங்க போவீங்க வழியில உங்களுக்கு மோர் பந்தல் இருக்கும் கூழ் பந்தல் இருக்கும் சாப்பாடு இருக்கும் எல்லாமே இருக்கும்
ம் இப்ப வந்து அந்த அம்மனுக்கு க்கான தனி சன்னதியா அந்த கோவில் இல்ல வந்து மூலவர உச்சவர அந்த மாரி வேற ஒரு வேறது சாமிகளு அதுல இருக்கா
வெறும் அவங்க மட்டும் தா பா இருக்காங்க கங்கை அம்மன் மட்டும்தான் இருப்பாங்க மூலஸ்தானத்துல அந்த அவங்க கங்கை அம்மன் தான் இருக்கும் அதை சுத்தி இருக்கிறது நாக அம்மா இது இருக்கும் இது இருக்கும் அங்கதான் எல்லாருமே மோஸ்ட்டா பூஜை பண்ணுவாங்க அங்க பூஜை பண்ணிட்டு தான் உள்ள போயிட்டு சாமி போய் படச்சிட்டு அ மத்தவங்க எல்லாருக்குமே அன்னதானம் குடுக்க ஆரம்பிப்பாங்க
ஆ
வெறும்னே அவங்க மட்டும்தான் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து புடவ சாத்துறது வந்து நிறைய புடவ சாத்துவாங்க அத வந்து ஒரு இருபது நாள் ஒரு ஒரு மாசம் கழிச்சு என்லாம அது ஏலம் விடுவாங்க அதை வாங்கறதுக்கு அவ்ளோ கூட்டம் வரும் கிடைக்காது
ஹ எவ்வளோ எந்தந்த ஏல ஏல ஏலத்தோட ஒரு புடவையோட விலை எவ்ளோ இருக்கும்
எவ்ளோல்ல ஆரம்பத்துல இருந்தே ஒரு ஐநூறு இப்ப இப்ப இந்த இந்த புடவையோட மதிப்பு ஒரு அஞ்சாய்ரோ ஆரம்பம் அத அதுல இருந்து வைப்பாங்க அஞ்சாயிரம் ஆமா அஞ்சாயிரம் அஞ்சாயிரத் தி ஐ்நூறு ஆறாயிர்றுவாய்க் இப்ப எனக்கு அது வேணுன்னு முடிவு பண்டாங்கன்னா அது காசு எவ்லோ தூரம் போனாலும் எடுப்பாங்க அந்த சாமி இதுன்னா யாரு இது பண்ண மாட்டாங்க அவ்ளோ நல்லா இருக்கும் அந்த சாமி இது
ம்
பக்கத்துல அந்த ஏரி ஒண்ணு இருக்கு நல்லா இருக்கும் நாங்க நா சின்ன வயசுல இருந்தே நா போயிட்டு இருக்கே இந்த முப்பத்தி மூன் வயசு முப்பத் த்தி மூணு முப்பத்தி மூணு வருஷமும் நானு இந்த திருவிழா பாத்துட்டுதா இருக்கே
அர மென்ட்டமே
நல்லாருக்கு அவ்ளோ நல்லாருக்கு இந்த திருவிழா சிறப்பாருக்கு
இந்த இந்த திருவிழ எந் எந்த மாதோ தோழி என்ன தேதி இந்த மா இந்த மாதம் அந்த மாறி அத மட்டு
இப்ப மே மாசம் தா பா போச்சு மே மாசம் தா போச்சு தமிழ் ல சொல்ணும்ன்னா சித்திர வைகாசி மாசம்
வைகாசி மாசம்
ம் வைகாசி முதல்ல நடக்கு
ஓகே ஓகேங்க
வைகாசில அந்த பௌர்ணமி டைம்ல கண் இது நடக்கு இது திருவிழா
ம் இப்போ நம்ம வெளியூர்ல இருந்து வந்துது தங்கணு அங்க
ஆ இருக்குப்பா ஃபெஸ்லிட்டி இருக்கு இருக்கு இருக்கு இருக்கு ஹோட்டல்ஸ் அந்த மாரி இரு க்கு கோவில்லே தங்குற மாரி எல்லா கோவில்ல கிடையாது வெளியேதா தங்கணு
ஓ
அந்த மாரி வந்து ஒரு டைம் வந்து பாருங்க
ம் நீங்க சொல்லும் போதே எனக்கு சொல்றத கேட்க கேட்க எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அந்த கோவில் திருவிழால வந்து கலந்துக்னுன்னு
வருவாங்க இப்ப எவ்ளோ பெரிய ஆளுங்கல்லா வருவாங்க தெரியுமா வந்துட்டு கரெக்ட் ட்டா அந்த சாமி வந்துட்டு ஆ ரிட்டன் அவுங்க அம்மா வீட்டுக்கு போதுனா அவ்ளோ சந்தோஷமா போவும் பா ஒரு ஒரு ஒரலைச்சலே இல்லாம சடற்ன்னு போய் அவங்க அம்மா வீட்ல போய் உக்காந்துரு நம்ப இப்ப நம் நம்மள நம்ள மாரிதா இப்ப நம்மளுக்கு எப்டி மாமியார் வீட்டுக்கு போனும்னா எப்டி இருக்கு உர்ருனு போவோ இதே மாமியார் வீட்ல இருந்து அம்மா வீட்டுக்கு போனுனா எப்டிங்க என்ன பேக் பண்ணு டப்பு டப்பு டப்புன் பேக் பன்ட்டு ஓடுன்டு ஒரு மண் நேரத்துல எல்லா ரெடியாயி போனும்னா எப்டி போயிடுவோ நம்ப அந்த மாரி இருக்கு
ஆ
சூப்பரா இருக்கு கரெக்ட்டா இருக்கு இங்க நா ஏ காது படே பேசிருக்காங்க மழ ரெண்டு தூரல் போடுதலே அம்மா வெளியே வண்டாடா அப்டின் ட்டு எல்லாருமே அந்த தேங்கா ஒடைக்க ஆரம்ச்சிருவாங்க
ம் நீங்க சொல்றத கேக்க கேக்க எனக்கு ரொம்ப ஆர்வோ அதிக அதிகமா இருக்கு அடுத்த வருட திருவிழாக்கு எனக்கு கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லுங்கள் தோழி கண்டிப்பாக வந்து அந்த அம்மனை தரிசனம் செய்கிறோம் குடும்பத்தோடு
வந்து மாரியாத்தா கண்டிப்பா
அப்டியா
புடிக்கு கண்டிப்பா பசங்கல்லா வந்த அண்ணா அவுங்களுக்கு அந்த ரங்கராட்டினம் அதெல்லா வித்தியாச வித்தியாசமா பண்ணிருப்பாங்க ஒரு ஒரு வருஷோ சும்மா அத டிஃப்ரென்ட் டிஃப்ரென்ட்டா அப்டேட் பண்றாங்க நறைய நமக் தே தேவையான பேக்குங்க அதெல்லாமே கம்மி ரேட்லதா கெடைக்குதுங்க ஆ வாங்ல நூறூபா நூத்தி அம்பது ரூபா ஹேண்ட் பேக்கு ஒரு டிராவலிங் பேக் அதெல்லா கொண்டு போறதுக்கு ஒரு வெஜ் டேபுள்ஸ் வாங்குற பேக் எல்லா இந்த வருஷோ எனக்கு அது ரொம்ப புடிச்சிருந்துது பரவாலையே இவ்ளோ கம்மி ரேட்டு கிடைக்குதே அப்டின்ட்டு நா வாங்னே நல்ல யூஸ் ஃபுல்லான திங்ஸ்தா நா வாங்குனே
ஆ ஆ அது மிகவும் குறைந்த விலைதான் தோழி நீங்கள் திருவிழாப்பட் றை கூறியது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது நாம் தொடர்ந்து பேசுவோ தோழி நன்றி